ஹலோ
ஆ சொல்லுங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்க சிஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏதோ சமைக்கிற மாரி இருக்கு
சமைக்கலா இல்லங்க தம்பிக்கு சாப்பாடு உட்னே கைய கழுவுனே
அப்டியா என்னமோ எண்ணக்குல போட்டு அப்பளத்த போட்டு பொரிச்ச மாரி சவ்ண்டு இருந்துச்சுங்க
தண்ணி சவுண்டு தே
அதா ஸ்கூல்லூ போயிட்டு வந்துட்டாங்ளா பசங்க
அவ சின்னவே போயிட்டு வன்ட்டா அவன்க்கு பன்னெண்டு மணியோட க்ளாஸ் முடிஞ்ச்சு
ஓ அதா நீங்க மொதல்ல ஸ்கூல் போறன்னு சொன்னீங்ளோ
ஆ ஆமா பன்னெண்டு மணியோட முடிஞ்சிடு இவ்னக்கு பாப்பாக்கு மட்டு நாலு மணி
சேரி சேரி சேரி என்ன சாப் பழ என்ன சமச்சிங்க என்ன நீங்க ரெசிப்பி நல்லா பண்ணுவீங்க
நானா இங்க சாப் ப்த்தாதடி ரெசிபி நல்லா இருக்கு எது நல்லா இருக்கு உங்களுக்கு
எ எல்லா யாராச்சு ஏதாது சொல்லுவாங்கல்ல இந்த இது நல்லா இருக்கு அப்டின் சொல்லுவாங்கல்ல இது நீ ரொம்ப நல்லா பண்ணுவ அப்டின்ட்டு
பருத்தி பால் தாங்க நல்லா பண்ணுவங்க எனக்கு தெரிஞ்சு
நீங்க எப்டிங்க செய்வீங்க எனக்குதா பருத்தி பால் சாப்புட்ணு அண்ணி ஏனா எனக்கு அடிக்கடி செஞ்சு தருவாங்க எங்க அண்ணி
ஆ ஆ
போனம்னா ஏதாச்சு வித்தியாசமா செஞ்சு கொடுத்துட்டே இருப்பாங்க எங்க அண்ணி திடீர்னு பாத்தா முட்டையில கேரட்ட போட்டு அடிச் தருவாங்க திடீர்னு பீட்ரூட் போட்டு அடிச்சு தருவாஹ அப்ரோ வெல்ரிக்கா போட்டு பீட் அ முட்டயில போட்டு இது பண்ணி தருவாங்க
ஏ கவிதா அண்ணி அப்ல்லா செஞ்சு கொடுப்பாங்க அங்கெ போனத்தா இதெல்லா அப்ரோ இந்த பருத்தி பாலு ஒரு நாள் போய்ருகேலே பருத்தி பால செஞ்சு வச்சிருந்தாங்க எப்டி செய்வீங்க அந்த ஒரு பிளாக் ரெட்கலர்ல அந்த மேல ஒரு பஞ்சு மாதி இருக்குமே அதான பருத்தி
ஆமா பருத்தி ஒட்டஞ் சொன்னீங்கன்னா கடைல தருவாஹ
அந்தே அந்த பஞ்சோடயே ஊர போட்ண்ணுமா
அ ஆமா நைட்டே ஊறப்போட்டுருணு
அ
நைட்டு நீ ஊற போட்டுட்டு அதோட கொஞ்சோ பச்சரிசியு கிண்ணி பச்சரிசிய தனியா ஊறப்போடணு
ம்
கொஞ்சோன்டு பச்சரிசி
எப் மெசர்மெண்ட் எப்டி பண்றது
சும்மா உங்களுக்கு எவ்வளவாவு பால் வந்து நெறைய வரு நீங்க கொஞ்சமா போட்டாலே பால் நெறையா வரு
அப்டியா
ஆ அத அதனால நீங்க கொஞ்சமா போட்டீங்கன்னாலே அதுல பாலு நம்ம திரும்ப திரும்ப அடிக்கிற மாரிதா வரு
ஆ ஆ அ
அதனால கொஞ்சமா ஊற போட்டுட்டு அதோட கொஞ்ச பச்சரிசி அதையு ஊற போட்டுட்டியல கொஞ்சோண்டு போடுங்க எதுக்குன்னா ஆமா அந்த
ஹலோ
நிறையா வரு அதுக்காண்டி சாப்பிடம்போது இப்ப கேக்குதா அந்த பச்சரிசு எதாது குருன மாதிரி அடிச்சிட்டு அதுல போட்டோம்னா நம்மளுக்கு சாப்ட்
ம்
பச்சரிசி போடுறோ அப்புற கொஞ்ச சுக்கு கொஞ்ச ஏல இப்போ கேக்குதா கேகலையா
இத்துக்கு வர்ணுங்க என்னமோ சொன்னீங்க நா என்னன்னே கேக்கல அ இப்ப கேக்குது
தய்வ ங்கே என் இப்ட் பாடாப்படுத்திருக்கமே
ஐயோ பசங்க ஃபுல்லாவே அப்டிதா
இதபாருங்கே அடிக்கிராவே போட்டு
டேய் கம்பி
இந்த வாளுங்க ஏன் கேக்ரிய ஸ்கூல கேட்டா ஸ்கூல்ல ஒரு எடத்துல உக்கார மாட்றானா சேட்ட பண்றானா கம்ப்ளைண்ட் வருது
ஆமா இப்ப பிள்ளைய நம்மளா பொறந்த காலத்துல இருக்க மாரியா இப்ப பசங்க இருக்காங்க
ஐய்யய்யய்யே ரொம்ப சேட்டே விட்டா போய் எங்கிட்டாவது விழுந்துருவே ஓடிக்கிட்டே திரிவே
ஆமா இப்ப உள்ள பசங்க ஃபுல்லா அப்டித்தானே ஓர்றாங்கே குடு குடு குடு குடுன்னு
ஆமா ஒரு எஸ்பி என்ன வந்து நல்லா நல்லா அடிச்சு விட்டு போயிருச்சு
யாரு
நா வந்து பருத்தி பால பத்தின்னு சொன்னே வந்து டம்மு டுமுனு அடிச்சிட்டு போறா என்னைய வந்து
இப்பல்லா பசங்க ஃபுல்லாவே அப்படித்தானே இருக்காய்ங்க
ஆமா ரொம்ப சேட்ட பண்றாங்க சமாளிக்கவே முடில என்னால இ பாருங்க அடிக்குர இங்கேரு அப்புறோ அத்தைகிட்ட சொல்லி குடுத்துருவே பரவால்லையா அத்த தா அடி பிச்சுப்பிடுவாங்க ஆமா தூக்கிட்டு போயிருங்க பெசாம உன் மையனுக்கு தொணைக்கு விளாண்டுகிட்டு இருப்பே
ஆமா என் மையே இருக்கியா மக இருக்கு
அவனே அங்கே கிளாஸ்ல சேர்த்துறீங்களா ஸ்கூல்ல
ஆ சேர்த்துட்டே டுவெல்த்து போறா டுவெல்த்துக்கு தா இப்ப இங்க யாரு ஒருத்தரு உருப்படியா எடுக்க மாட்டறாங்க
ஆ ஆ
என்ன பண்றதுன்னு ஒன்னு புரியலைங்க இவனு வெளயாடுறதுலயே தா இருக்கா
ஆ
டுவெல்த் போன வருஷம்ல்லாம விளையாண்டி இலடா இந்த வருஷமாச்சு டுவெல்துடா படிடானா கேக்க மாட்றா ரொம்ப சேட்ட பண்றா எதுத்து எதுத்து பேசுறா ரொம்ப எதுத்தெத்து பேசுறா இங்க கூட பரவாயில்ல இங்க வந்து ரொம்ப மோசமா இருக்கா
அய்யய்யே
ம் யரு யார் சொல்லையு கேட்க மாட்றா யாரு சொவே நம்ம ஒரு ஒரு வார்த்த சொன்னா பத்து வார்த்தை பேசுறா
ஆ இங்கயவே இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டுல வந்துட்டா
ஆ ஆமா அதல்லா பெரிய கூத்து நல்ல வேல நா அன்னைக்கு நா இங்கேதா இருந்தே வேற
அ
ம்
ஜோஹையோ நம்ப சொல்றது அதுகளுக்கு இப்ப புரிய மாட்டேங்குது அதுகளுக்கு
அது உண்மதா அப்ப எங்க அம்மாவு அப்படித்தா சொன்னாங்க நா சின்ன புள்ளையா இருக்கையில்ல நா படி க்க மாட்டேன்னு சொல்லைல எங்க அம்மாவு என்ன பாத்தா அப்படித்தா சொன்னாங்க நம்ம எங்க கேட்ட இப்ப அதுக அதெல்லா நம்பளுக்கு பா பண்ணையில நம்ம இப்படித்தான அவங்களையும் பண்ணணோ அப்படின்னு தோணு இப்ப நம்பளுக் கு அதே மாரி அவைங்களுக்கு ஒரு நாள் தோணும்ல
அது உள்ளதுதா நம்ம நம்ம இப்பதா யோசிக்கிறோ எல்லாத்தையு சேரி நம்மதா அப்படி பண்ணிட்டோ இதுகளையாவது நல்லா கொண்டு வந்துரே எப்டியாதுனா நம்ம பண்ண தானே அதுகு பண்ணுங் நம்ம வீட்டு பக்கீங்க தானே
இ இவுங்க மத்தியானம்ல்லா தூங்க மாட்டாங்களோ
அ அ அவுங்க அப்பா வந்து ரெண்டு அடி போட்டா அழுதுகிட்டு படுப்பே
அதோட தூங்கிருவாப்ல
ஆமா அவ அழுதுகிட்டே இருந்தானா சேரி வாடா அப்பா அடிச்சுபுட்டாங்ளா வாடன்னு சொன்னா பக்கத்துல வந்து படுத்து தூங்கிருவியா
உஹ்
ஏன் கேக்குறிய முடியல என்னால
என்ன அவ சிகஸ்த்து போறா இவ டுவல்த்து போறா
சிக்ஸ்த்தா
அண்ணி சொன்னாங்க நீங்க டியூசன் எடுத்தீங்கனு இவனுக்கு
ஆமா வந்தாந்தே
ம்
அப்பறோ லாஸ்ட்ல இவே தம்பிய பாத்துக்க முடியாமதே இப்போ டியூஷன் வேண அப்டி சொன்னே
ஆ அதா சொன் சொன்னாங்க அப்ப இப்பதா நீங்க யாரு இப்பதா சொன்னாங்க அவுங்கதா நல்லா பே பேசுங்க பேசு அப்டின்னு சொல்லி சொன்னாங்க
அ அ
ம் அப்புறோ நீங்க இந்த பருத்திப்பால கண்டினியூ பண்ணலா நம்ம அத விட்டுட்டோ டாபிக்கே விட்டுட்டோ அத டாபிக்கே இல்ல எனக்கு ரொம்ப நாள் செய்யனுன் ஆச
ஆ இல்ல அவே ஊடால வந்து என்ன அடிச்சானா அதோட நிப்
அதோட நம்ம டாபிக் மாதிட்டோ அத நம்ம டாபிக்கே பாத்து எங்கேயோ போயிட்டோ
பருத்தி பாலு அந்த இது இருக்குல பருத்தி இருக்குல அது நல்லா ஊறி இருக்கு அத எப்பிடியு நீங்க ஒரு ஒரு கொஞ்சோ போட் டினாலே அத எப்டியு நா நாலஞ்சு தடவ நீங்க அடிச்சங்கனாலே பால் வந்துகிட்டே இருக்கு அதுல
அ தண்ணி ஊத்தி தண்ணி ஊத்தி அரைக்கணு
ஆமா மிக்சியில தண்ணி ஊத்தி அரைக்கணு அதாவது அந்த பரு அரைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பருத்தில ஒயிட் கலர் மாறு ஒயிட் கலரே இல்லாம கருப்பு கலரா எல்லாம் மாறுறவர நீங்க அடிச்சு பால் எடுக்கணு அதுல
சரி சரி நா இன்னு ஒரு தடவ கூட செஞ்சது இல்ல இந்ததற
ஆ செஞ்சு பாருங் பருத்திய நல்லா அப் பற வந்து அரிசி இருக்குல அரிசிய வந்து இந்த பருத்தி பால தனியா ஊத்தி அத போட்டு நல்லா கிண்டுனிங்னா பொங்கி வரு பா பால் மாரி இந்த பருத்திபாலு
ஆ ஆ ஆ ஆ
பொங்கி வரம்போது நல்லா கிண்டிக்கிட்டே இருந்து ட்டு அரிசிய வந்து குருண மாரி அடிச்சிக்கணு நைசா அரைக்கக் கூடாது ஆமா சும்மா குருண குருணையா அரைச்சினாதே அந்த பரு த்தி பால் நம்ம குடிக்கும் போது அது ஒரு மாரி நல்லா இருக்கு ரவ ரவையா இருக்கு
அடிச்சு ஒன்னா போட்டு ரெண்டயு கிண்டணுமா
ஆமா ரெண்டையு கிண்டிகிட்டே இருக்கணு ஒரு ஒரு ஒரு அ கா மண் நேர அரை மண் நேரத்துல அது வெந்துரு ரெண்டுமே வெந்துரு அப்படி நல்லா கிண்டிகிட்டே இருக்கும் போது வெல்லத்த வந்து நல்லா நச்சு தனியா பாகு காச்சணு அத
அ
பாகு காச்சி நல்லா ஆற வெச்சு அப்புறமாட்டி இதுல அப்படியே அத மிக்ஸ் பண்ணி அதையு கிண்டி கிட்டே இரு
ச இல்ல ஆற வெச்சுட்டு கிண்டணுமா அ அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு
வடி கட்டிட்டு கிண்டணு திரும்ப அத ஊத்திட்டு கிண்டணுங்க ஏலக்கா சுக் கு போட்ட பெறகுதே நீ எடுக்க முடியு அத
அப்படியா இப் மறுவடியு ஆற வெச்சுட்டு அடுப்புல வெச்சு மறுவடியு பாக ஊத்தி கிண்டணுமா
அதா இல்ல இல்ல ப ருத்திப்பாலு பொங்கி வரும்போது அரிசிய போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கும்போது அடக்கி வெச்சுருங்க அடுப்ப
ஆ ஆ ஆ
அடக்கி வச்சுட்டு இங்கிட்டு தனியா வெல்லம் போட்டு பாகு காச்சுங்க இன்னொரு அடுப்புல
ம் ம்
அத காச்சி கிட்டே இருக்கும் போது பாகு வந்து உடனே நீங்க வடிகட்டில ஊத்துனினா வடிகட்டி இது பண்ணி போயிரு அதுல ஆ என்னது பிளஸ்டிக் ஆமா பிளாஸ்டிக் இல்ல அது வடிகட்டி இல்ல இரும்பு வடிகட்டி வெச்சிருந்தினா அப்படியே ஊத்தலா
ஆ
வெல்லத்த நீங்க ஊத்துனிங்கன் வெச்சுக்கங்களே வடிகட்டி கோவிந்தா ஆயிரு அப்பற
ஆமாங்க அப்டிதாங்க நெறைய வடிகட்டி போச்சுங்க
அதுக்காகதே ஆற வெச்சுட்டு இத கிண்டிகிட்டே இருக்கும் போது அந்த பருத்தி பால்ல வந்து சுக்கு ஏலக்காவு போ நச்சு போட்ருங்க
ஆ
போட்டுட்டு இந்த வெல்லத்த அப்படியே வடிகட்டி ஊத்த வேண்டிதே அவ்வளதோ இந்த ஒரு நிமிஷ இருங்க அவ கூப்பறே என்னன் கேட்டுட்டு வரே இருங்க இரு இருங்க
ஆ சேரி
அத வய்டா அத வய்டா குத்